ஆ வணக்கம் சிஸ்டர் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா?
ம் நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே மதியொ சாப்ட்டாச்சா இனிதா சாப்ட போணுமா
இனிமேலுத்தாங்க சாப்ட போனு நீங்க
நறையா இருக்குது இப்பவே எப்டி சாப்ட முடியு அ ஓகே ஓகே நானு இனி டங்க
நா காலையில அது இல்லாம லீவ் டேஸ் தான அப்டின்னு சொல்லிட்டு நானே காலையில எட்டு மணிக்கு தா எ ந்திரிச்ச ஏழே முக்கால் அந்த மாரி தா சங்க
ஆஹ் நார்மலா எல்லாருமே அப்டி தாங்க
ஆமாங்க காலேஜ் எல்லா உம் காலேஜ் எல்லா இருந்துச்சுன்னா நாலு மணிக்கு எந்துருச்சு ரெடி ஆகணு
உம் நாலு மணிக்கு நீங்களே தா சமைக்கணுமா உங்க வீட்
ஆமாங்க
ஓ சேர் சேர் சேர் நாலு மணிக்கு எந்திரிச்சு நீங்க ரெண்டு பஸ் வேற மாத்தி போனும்ல அப்ப சீக்கிரமா முடிக்கணு
ஆமாங்க ஏழு மணிக்கு இங்க எங்க ஊர்ல இருந்து பஸ் ஏர்னேன்னா ஏழ்ரைக் கே மெயின் ஸ்டாப்புல போய் எறங்கிருவங்க அதுக்கப்புறோ அங்கிருந்து காலேஜுக்கு பஸ் சு எட் டு அஞ்சுங்கில காலேஜ் போயிரு பாத் த்துக்குங்களே
ஓ எட்டு மணிக்கு காலேஜ்ல இருக்கணு
இல்லைங்க ஒபதே காலுக் தா காலேஜ் ஆக்சுவலி ஸ்டாட் ஆகு ஆன நா இந்த எட்டு அஞ்சு பஸ்கே போயிருவ ஏன்னா அதுல தா உங்ளுக்கு கூட்டமே இருக்காது காலை லிலி எங்களுக்கு பேலன்ஸ் சு ரெண்டு பஸ் இருக்கு ரெண்டு பஸ்ஸும் செரியான தரக்கா இருக்கும் உங்குளுக்கு ஃபுல்லா நல்லா கூட்டமா இருக் க்கும் அது நிக்கேறக்கே எடோம் கெடைக்காது
இல்லனோனே அப்புடி பஸ் ஃபெசிலிட்டி ஒழுங்கா குடுக்காம இருக்காங்களா
அப்புடின்ட்டு இல்லைங்க டைமிங்க்கு தா வரும் அது இல்லாமே எங்க பசங்களுக்கல்லா அதுதா கரெக்ட் டைமுங்களா அப்ப எல்லா பசங்களும் அதுலயே வருவாங் ங்களா இப்ப நம்ம நெனைக்கிற மாரி தா அவளோ காலேஜ்ல நேரத்துல போய் என்னப் பண்ணுவோ அப்புடிங்கற மாரி தா நெனைப்பாங்க அதனால அவங்க எல்லாரும் அதே பஸ்ஸுக்கு வ எல்லாரும் அதே பஸ்க்கு வருங்காட்டி செரியான கூட்டமா இருக்கும்
ஓ உங்குளுக்கு பஸ் எல்லா ஃப்ரீதா
ஆ பஸ் எல்லா ஃப்ரீதாங்க
சேர் சேர் சேரி ம்
அதுவும் நம் வந்துட்டு காலேஜ் வந்துட்டு எட்டேஞ்சு க்கே போயிருவோ எட்டு அஞ் ம் அ எட் ட்ரைக்கு தா எங்குளுக்கு கேட் ட்டே ஓபன் பண்ணுவாங்க
ஆ எட்ரைக்குதா கேட்டே ஓபன் பண்ணுவாங்க
ஆம்மாங்க
அது வரைக்கு நீங்க வெளியதா நிக்கணுமா
வெளியன்னு இல்ல அது அங்க வந்து எங்களுக்கு ஒரு சின்ன இது மாரி இருக்குன்னு வெச்சு கங்ளே ஏ டி எம் ஆ அந்த ஏ டி எம் இது வந்து அங்க இருக்குதுங்க அது வந்து ஆக்சுவலி அங்க இருக்கு அதுக்கப்புறம் பாத்தி ங்னா அந்த எடத்துல ஏ டி எம் இருக் க்கறங்காட்டிக்கி யாரு யூஸ் பண்றது இல்ல அதனால அது க்ளோஸ் பண்ணிருக்கு அப்ப அந்த எடத்துல நாங்க உக்காந்துக்குவோ காலைல ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு தொணைக்கு கூட ஆள் இருக்கிறங்காட்டிக்கு பிரச்சனை இல்ல
ஓகே ஓகே அதனால நீ இவ்ளோ நேரமா போறிங்க
அதும் இல்லாம வ அங்க இருக்கிற வாட்சமேன்ஸ் வாட்ச்மேன் அங்கிள் அவங்க எல்லா வந்து நல்லா ஃப்ரெண்ட்லி டைப்பு
ஓ ஓகே ஓகேங்க சூப்பர் டெய்லி அப்ப நீங்க நாலு மணிக்கு எந்திரிக்கணு
ஆமாங்க
ஓகே ஓகே நீங்க உங்க பொறந்த நாள் செலிப்ரேஷன் அ அ உங்க வீட்ல இல்ல உங்க குடும்பத்துல இருக்கறவங்கல்லா இந்த பிறந்த நாள் பங்க்ஷன்லா எப்டில்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க இது அதப்பத்தி கொஞ்சோ டீட்டைல்லா சொல்றீங்களா கொழந்தைளுக்கு மட்டுந்தா வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்களா இல்ல பெரியவங்க ளுக்கு அந்த மாரில்லா செலிப்ரேட் பண்ணுவாங்களா
அதாவ்து வந்துட்டு எங்க வீட்ல எப்பிடின்னா அ இப்ப வந்துட்டு பாரம்பரியொங்குற மாரி எங்க வீட்ல எப்டின்னா சித்ர மாசத் துல பொறக்கறாங் கல்ல அந்த சித்ர மா த்ல பொறக்குறவங்களுக்குல்லா வந்து எப்டின்னா இந்த அவுளு இது எல்லா தாளிச்சி தனியா இது பண்ணுவாங்கன்னா சித்ர மாசத்ல தா பொறந்தாப்புல அப்ப அவுங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வீ யு எல்லாத்தையு கூப்புட்டு எல்லாமே பண்ணி பண்ணுவாங் க ஆனா எனக் கு வந்து அதுல எதுவுமே எனக் கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதங்கா நா என்ன பண்ணுவன்னா காலையில எங்க அம்மா கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுவாங்கன் சொல்லி கோயிலுக்கு மட்டு போயிட்டு வந்துட்டு சாமியெல்லா கும்புட்டன்னா போயிட் டு வந்தன்னா சாய் மத்தியானொ சமயோ இந்த அனாத ஆஸ் ரமொல்லா இருக்குல்லங்
உம்
ப்ப அனாத்ர ஆஷ்ரமத்துக்கு வந்துட்டு மத்தியானொ ஒரு நேரொ மட்டு சாப்பாடு வாங்கி போடுவோ
ஓ ஓகே ஓகே சூப்பருங்க
அப்டி
உங்க வீட்ல உங்க குடும்பத்த சார்ந்தவங்களா பெரியவங்களுக்கு வந்து பிறந்த நாள் கொண்டாட்றாங்களா இல்ல அப்டியே விட்ருவாங்களா
எங்க இப்பெல்லா எங்கங்க இப்பெல்லா வந்துட்டு பெறந்நாள்னு சொன்னாலே சோஷியல் மீடியால ஃபுல்லா போர்றது மட்டுந்தான பண்றாங்க யாரு ம் வந்துட்டு அவுங்களோட இதுக் க்கு எதுமே பண்றதில்லே இல்லைங்ளா
உம் நார்மலா பெரியவங்க அவ்வளோக்கா செலிப்ரேட் பண்றதில்ல நம்ம மெயினா கொழந்தைகளுக்காக பண்ணுவோ கொழந்தைகளுக்கு நம்ம கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுவோ அப்றோ நம்ம கெஸ்ட்டெல்லா கூப் புடுவோ வீட்டுக்கு மெய்னா குழந்தைகளுக்கு செய்வோ பெ ரியவங்க யாரு அவ்ளோக்கா நம்ம கண்டுக்க மாட்டோ அததா நா கேக்குற
அப்டிங்ளா எங்க வீட்ல எங்க அப்பா அம்மாவுக்கு பேட்டேனா நானு அண்ணாவு சேந்து ஏதாச் வாங்கிட்டு வந்து தருவோ எங்க அப்பாவோட கல்யாண நாளுக்கெலா நாங்க எங்காச்சு கூட்டிட் போலான்னு யோசிப்போ ஆனா வந்துட்டு எங்க வீட்டுல அப்ப எல்லா வந்துட்டு அப்பாட்ட மட்டும்தா ம் க்கு அப்போ நாலு பேரு பஸ்ல தான போ முடியு அதனால நாங்க எங்கேயு போமாட்டோ ஆனா ஆசயேல்லா இருந்துச்சு அவங்கள கூட்டிட்டு போய் எங்காச்சுக்கு போலா கூட்டிட்டு வரலா அப்டின்னெல்லா இருந்துச்சுங்க எங்கிங்க இந்த மாரி அது அப்ப சௌரியோ வீட்ல இல்லைங்களா அப்ப நாங்க என்ன பண்ணுவோ ந கோயிலுக்கு ஒட்டுக்கா போவோ அது வந்து எல்லாத்துக்கு லீவுருக்குமுல நாலு பேத்துக்குமே அது ஒரு இடத்துல லீவு் கெடச்சா பிளான் பண்ணி போயிட்டு வருவோ எங்க அம்மா அப்பாவுக்கு எங்க அம்மாக்கு எங்க அம்மாக்கு வந்து சாமி மேல பக்தி ஜாஸ்திங்ரங்காடிக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமா அந்த மாரி பழனி முருகர் கோயிலு இந்த மாரித்தா போவாங்க கோயில்ல எங்கனாலு போவாங்க அப்போ வந்து நாங்க நெறைய டைம் அங்க போயிட்டு வந்திருக்கோ
ஓ ஓகே ஓகே அப்ரோ வேற என்ன பொறந்த நாள் ஸ்பெஷலுக்கு எந்த மாரி ஃபுட்ல்லா நீங்க வீட்ல செய்வீங்களா இல்ல வந்து அந்த அனாத ஆசர்மத்துக்கு அது செய்றதோட முடிச்சிருவீங்களா
நாங்க வந்துட்டு காலைல வேணா எங்க அம்மா வந்து ஸ்கூலுக்கு இந்த மாரி வைங்க எங்களுக்கு வந்து எப்டின்னா சனி நாயிறு லீவாருந்துச்சுன்னா நாங்களு கூட போவோ அப்பா அம்மா கூட அப்டில்லனா அவங்க போயிருவாங்க நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு வந்து வெஜ்டெபிள் பிரியாணி இந்த மாரி செஞ்சு கொடுபாங் ஏன்னா நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க பர்த்டே அன்னைக்கு ஆ அப்போ நான்வஜ் எடுக்க மாட்டாங்க வெஜ் வெஜ் பிரியாணி இந்த மாதிரிதா செஞ்சு கொடுப் பாங்க
ஓ ஓகே ஓகே அந்த மெயினா முக்கியமான அந்த விசேஷ நாளுக்கெல்லா மெயின் இந்த சித்திர ஒண்ணு அந்த மாதிரி முக்கியமான அந்த விசேஷ நாள் அந்த சாமியோட நாள் அதெல்லாம் வந்து அன்னைக்கு செய்ய மாட்டாங்களா அசைவம் அந்த மாதிரி உங்களுக்கு பொறந்த நாளைக்கே செய்ய மாட்டாங்க
ஆமாங்க ஆமாங்க இப்ப எல்லாம் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க இந்த வைகாசி மாசமா இல்ல எந்த மாசத்து வல நான் வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்களா புரட்டாசி மாச மா ஆமாங்க அந்த மாதிரி இல்ல எல்ல வந்து எங்க மா அவ்வளோ ஃபீல் பண்ணுவா ஐயோ இந்த புரட்டாசி எதுக்குதா வரு தோ அப்படிங்கிற மாதிரா சொல்லி பஃபீல் பண்ணுவா ஆனா அண்ணா நான்வெஜ் ஜி லவ்வரா
ஓ ஓகே ஓகே அது இந்த உங்க அண்ணா மட்டும் இல்ல நறைய பேரு அப்புடிதா பொலம்புவாங்க அன் நானு அப்புடித்தா னா எங்க வீட்ல அப்புடில்லா இல்ல நாங்க புரட்டாசியிலயே எடுப்போ ஆனா ஒரு சிலர் வீட்டுல ரொம் இப்போவு சம்பிரதாயோ அதெல்லா கடைபிடிக்கிறவங்க வந்து கரெக்டா புரட்டாசியப் எடுக்கவே மாட்டாங்க
எங்க வீட்லயே அப்படித்தா கரெக்டா புரோட்டாசியாச்சுன்னா வீட்டுல ஒரு நான்வெஜ் எங்க அது பேச்சு எடுக்
ஒரு முட்ட கூட போட மாட்டாங்க அஹ் எங்க பெரும்மாலா வந்து மார்கழி மாசத்துல கூட செய்ய மாட்டாங்க நான்வெஜ் அந்த முப்பது நாளுமே எதுவுமே செய்ய மாட்டாங்க
மார்கழி மாசன் சொன்னோன்னு எனக்கு ஞாபக வருது என்னன்னா மார்கழி மாசோ நா ஏஜ் அட்டன் பண்ற இது இது அப்போ வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா விநாயகருக்கு வந்து டெய்லியு ஒரு கொட தண்ணி கொண்டு போய் ஊத்தணு அப்படின்னும்பா
ஆமா நா னு உங்களை மாதிரி ஏஜ்ல இருக்கு போது அந்த மாரி பண்ணியிருக்கே டெய்லியு முப்பது நாளு அதா போய் விநாயகர்க்கு ஏதோ தண்ணி ஊத்தணு தொண்ணி ஊத்தணு அப்பதா காலையிலா எந்திரச்ச டைம் எல்லா அப்பதா
அப்படிங்களா நானு அப்படித்தாங்க அருகம்பில்லு இருக்
ஆமா அத தண்ணிக்குள்ள போட்டு ஆஹ் அந்த குடத்துல இருக்கிற தண்ணியில போட்டு அதுல ஏதோ மஞ்ச தண்ணி மாரி ஆமா மஞ்சத் தண்ணி ஊர் உள்ள மஞ்சளு கலந்து அந்த மாரி அரு கம்புல்லு போட்டு அப்படியே விநாயகர்க்கு ஊத்துவாங்க அது என்ன சம்பிரதாயன்னு தெரியல
ஆமாங்க நேரத்துல எனிச்சு ஒரு சில பேர் என்ன பண் டாங்னா வீட்டுக்கு புள்ளயார் புடிச்சு கல்யாண ஆகணு அப்படிங்கறதெல்லா ஒரு சம்பிரதா ஆ இருந்துச்சுங்க
ஆமா அப்படியு சொல்லுவாங்க அப்றோ நல்ல மாப்பிள அமைய ணு அதுக்கு வேண்டி நறைய பொண்ணுகள்ல்லா வயசு பொண்ணுகள்ல்லா போய் ஊத்துவோ உம் காமடியா இருக்கு
உம்
ஊர்ல இருக்கிற வயசு பொண்ணுக எல்லா அந்த மார்கழி மாசத்த மிஸ் பண்ண மாட்டாங்க அந்த ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப எப்படி இருக்கோ தெரியல
இப்போ வந்துட்டு நா எடையில படிக்கிறப்போ வந்துட்டு இந்த மாரில்லா தண்ணி மட்டு கொண்டு போய் ஊத்துன்னு தா சொல்லுவா ங்க நா போய் தண்ணி மட்டு கொண்டு போய் ஊத்திட்டு வருவ காலைல இதுக்கு நேரத்துல எனுப்பிடுவாங்க அஞ்சு மணிக்கி எடிம்ப்புட்டாங்கனா நேரத்துல போய் டு நிற உடப்பு தண்ணிதா வேணு நாலுப் தண்ணிதா வேணு அப்பொ பைப்புல எங்க கொஞ்சொ கொஞ்சொ தூரத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துவோ
உஹ்ம் ஆனா இதுல பச்சைத்தண்ணியில தா குளிக்கணு அப்டி இப்டின்னு சொல்லுவாங்க ஐயோ என் னாலாலா முடியாது கஷ்டமா இருக்கோ என்னோட பெரியமா பொண்ணுகலா என்னோட அக்கா எல்லா நறைய பேர் போவாங்க மூணு நாலு பேரு அப்ப நம்ம மட்டு எப்பட்றா போகாம இருக்குறது அப்டின்னு சொல்லிகிட்டு அப் பறோ நானு நறைய க்க ஃப்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாள் ஒ நாலஞ்சு நாள் போவோ ஆர்வொ கோளாறுல அப்டியே போக போக அப்டிய கொஞ்ச கொறஞ்சிறோ அப்புறோ அப்டிய ஸ்டாப் ஆயிரு
அப்டிங்களா எல்லாத்துக்கு வந்து ஆஹ் ஆமாங்க எங்க அம்மாக்காக நா போவே எனக்காகப் போறதுங்குறத விட எங்க அம்மா கரெக்டா நா இல்லன்னா ஃப்ஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் ஏமா இப்டி எல்லா பண்றீங்க அப்டி ம்பே என்னமோ நாங்கொ நானே எனுச்சு நானே போய்க்குவே
ஹோ ஆனா அப்டி போம்போது ரொம்ப ஃப் ரஷ்ஷா இருக்கோ
ஆமாங்க அதென்னமோ கரெக்டா உண்மதாங்க என்னத்த இருந்தாலு அந்த கோயில்ல இந்த ஒரு சில பக்கோகுறது மட்டு இருக்கு அந்த எடத்துல அவ்ளோ ஒரு சைலண்டா அவ்ளோ ஒரு ந
ஒரு பாசிட்டிவ் வைப்ரே ஷன் அதிகமா இருக்கு உஹ்ம் ஓகே சகோதரி ஃபோன க நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிடலாமா டைம் ஆயிடு சு ஆஹ் ஓகே நன்றி